நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கம்மா அப்றோ ஊர்ல கிளைமேட்ல்லா எப்டி இருக்கு சூப்பரா இருக்கா இங்கியு ஒரே மழையாதா இருக்கு
ஆமா ஒரு வாரமா மழ தா சொன்னாங்கல
ஆமாம்மா ஆமா ஒரே மழதா சரி வீடு கட்டிட்டு இருந்தேன் சொன்னீங்களே வேல எல்லா வீட்டு வேலல்லா முடிஞ்சிருச்சா
ஆமா எல்லா முடிஞ்சு எவ்ள நாளு ஒரு வருஷத்து கிட்ட இருக்குங்கக்கா
ஆமா ஆமா
நல்லாதா போய்ட்டு இருந்துது அதுக்கப்புறோ கொஞ்ச ஸ்டாப் பண்ணிட்டோ ஒரு அம்மாக் கொஞ்ச டிசைன்லா பாத்துட்டு அதுக்கப்புறோ பண் அப்டின்னு சொல்ட்டு உட்டாச்சு அப்பறமா கிருஷ்ணகிரி போய்ட்டு அந்த டைம் கிரேனட் லா இப்பா நறைய மாடல் வந்துருச்சு இல்ல
ஓ அந்த காலத்துலல்லா இப்ப எப்டி ஒரு ச ஒரு கல்லுலியே வீடெல்லா செதுக்கி அவ்ளோ சூப்பரா பண்ணிருப்பாங்க இப்ப எல்லா அந்த மாரி எல்லா எந்த எதுமே இல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா அதல்லா எங்க ஹ தேடி கண்டுபுடிச்சுதா எல்லாமே பண்றதா இருக்து
ஆமா இப்பல்லா கல்லுல செதுக்கிட்டு உக்காந்து ட்ருக்காங்களா எல்லாரு இல்லையே ஆ ஆமா ஆமா
அந்த சிமெண்ட்லயே ஒண்ணு பெருசா ஒரு பெருசா இருக் பாருங்க கல்லு ஆ அதுலதா இப்ப வீடு பில்டிங்கே அதுதா கட்றாங்களே
கட்றாங்க அதுதா சீக்கிரமா ஆயிருது செங்கல விட அது சின்னதா இருக்கு பெருசா இருக்கு அதனால சீக்கிரமா வீடு ஆயிடுது ம் நம்ம கோயிலுக்கெல்லா போனோன்னு அ போனோனா வச்சுக்கோ எப்டி கோயில்ல அப்டே அழகா அந்த கல்லுலே செதுக்கிருப் பாங்கல்ல அதெல்லா நம்ம பாத்தா நம்மளுக்கு ஆசையா இருக்கு வீடெல்லா அந்த மாரியா கட்ட முடியு இப்போ
முடியு அதுல்லா கல்லு பாரங்கள் மாரி இருக்கும் செதுக்கி அழகா ஸ்ட்ராங்கு அது கட்டுவாங்க ஆஹ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச லைப் இப்போ வராதுன்னு நினைக்கிறேங்க்கா அந்த சிமெண்ட்ல செய்யறது
ஆஹ சிமெண்ட்ல செய்யறது வராது ஆனா அவங்களுக்கு வேலை சீக்கிரமா முடியணும்ன்றது காக தான் இதுல கட்டுறாங்க வீடு ம்
இருந்தாலும் செங்கல் மாரி வராது அந்த
வராது ஆமா இந்த கல்லுல ஆணி இறங்காதுன்னு சொல்லி
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆணிலாம் இறங்காது அப்புறமா ஆமா டைல்ஸ் கூட ஓட்டனா கூட அது வந்து ஸ்ட்ராங்கா நிக்காது அப்படின்னு சொல்லிறாங்க அதனால அது து இங்க நாங்க அத யூஸ் பண்ணலானா ஆனா யூஸ் பண்றங்க ஆமா ஆமா ஆனா யூஸ் பண்றவங்க யூஸ் பண்றாங்க
யூஸ் பண்ணா அது கஷ்டம் இல்ல ஆணி கு இப்ப வெளிலனா கட்டிக்கலாம் ஏதோ மதில் சுவர் கட்றோம்
ஆ அப்டின்னா கட்டிக்கலாம் நம்ம ஒரு சப்போர்ட்டுக்காக அது பண்ணிக்கலாம் அது
ம் மத்தபடி வீட்டுக்குள்ள எல்லாம் கட்டணும்னா ஆ
ஆ இதுவே இந்த பழைய வீடு எப்டின்னா கீழே வந்து கருங்கல்லு நம்ம எப்டி கோயில்லாம் கட்டுறோம் அந்த மாரி கருங்கள் தான் கீழ அதுக் உள்ள வந்து நம்ப மணல் இருக்கு பாருங்களா அந்த ஏ ஆ லா மணல் இருக்குல அது ஃபுல்லா மணல் தான் கொட்டி அதுக்கப்புறமா தான் வீடே இருந்துச் சி ஆனா இப்பல்லாம் பாத்தீங்கன்னா சேர்மண்ணு தான் அது மாரி களி மண்ணு ஆ ஏன்னா மண்ணோட ரேட் ட் வந்து அதிகமாயிச்சி அதனாலப் ப்ப அது ரொம்ப வந்து இது பண்ணிட் டாங்கன்னு சொல்லிட்டு இந்தஸ் சேர் மண்ணுதான்
இப்ப அதுதான் எல்லாத்துக்கும் இல்லையா இப்ப நீங்க வீடுக்கு உங்க கொஞ்ச கடலுக்கு பக்கத்லே இருக்கனால பரவாயில்ல மண்ணு ரேட்டல்லாம் கம்மியா இருக்கும்
ஹலோ இல்ல இல்ல அதிகமாதான் இருக்கும் ஆஹா அப்டி நம்ம சொல்லிக்கலாமே தவிர எப்டி சொல்றது தெரியாம தான் அந்த மண்ண நம்ம வாங்கினு வர்லாமே தவிர அ இந்த சேர்மண்ணு தான்
எல்லாமே அப் புடி தான் இல்லையா ஆ வெளில டைல்ஸ்ல்லாம் ஒட்டிருக்கீங்களா இல்ல சு சும்மா வி வுட்டுட்டீங்களா அப்டே
மட்டும்தான் அவுட்ரு மட்டும் பெயிண்ட்ல மஞ்சள் மஞ்சள் பெயிண்ட்
சேரி செரி செரி
நான் உனக்கு அனுப்பனுனு நெனைக்குற மறந்துறேன்
அ ஓ அனுப்பு இப்ப நம்ப நம்பு கோயிலு இந்த மாரி வெளில எங்காச்சும் போய் பாக்குறோம் அ ஒரு சில எடத்துங்களுக்கு போறோம் அதுக்கான ஒரு க கட்டடம் இந்த கட்டடம் இருக்கு அப்டின்ற ஒரு எடத்துக்கு போனாலே ரொம்ப நல்லா இருக்கும் குள்ள அந்த மாரி இரு வீடெல்லாம் இப்ப அந்த மாரி
அந்த மாரிலாம் கட்ட முடியாது ஆமா ஆமா
ஆ ஃபர்ஸ்டெல்லாம் அந்த மாரிதான் கட்டிருப்பாங்க இப்ப அந்த மாரிலா கட்
செரி நீங்க கூட எங்கேயோ போறேன்னு சொன்னீங்க அது என்னாச்சு
இல்ல அதுதா இப்போ இங்க இந்த ஊர்ல ரொம்ப குளிரா இருக்கனால வேற ஊருக் மாற்லாம் அப்டிங்கற ஒரு இதுல இருக்கோ
செரி உங்களுக்கு மாற்னாலு உங்களுக்கு கிளைமேட் ஒத் த்துக்குமா
ஆமா ஒத்துக்காது ரொம்ப சூடான
ஆமா பின்ன உங்க அம்மா வீட்டுக்கு போறப்பவே நீங்க வந்து எனக்
ஆமா அ சூடு ரொம்பன் சொல்லுவோ ம் இப்போ வந்து ஆ இப்ப அந்த சூடா இருக்க கிளை இப்ப இந்த குளுரானக் இதே பழகிடுச்சா அந்த சூடா இருக்கறதுக் போம்போது கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு இருந்தாலு புள்ளைங்களோட படிப்பு பாக்கும் போது
ம் உங்களுக் ஒத்துக்காது
ஒத்துக்காது ஆமா அதுதா கொஞ்ச கஷ்ட ம் இப்போ நம்ம வீடு அப்டின் எடுத்துக்கிட்டாலே நம்ம சொந்த வீட்ல இருந்தா தா கொஞ்ச இதா இருக்
ஆ ஆமா இப்ப நாம எதனா ஆ வேற என்ன வீட்டுக் போனா அது வெக்க கூடாதுமா இது வைக்க கூடாது
ஆமா இப்ப நம்மளே ஒரு செடி வளர்த்தணுனு ஆசப்படுறோ வச்சுக்கோவே ஒரு ரோஸ் செடியோ ஏதோ ஒரு செடி வளத்தணுனு ஆசைப்படுறோனா அது பண்ண முடியாது அங்க போனா இங்கனா நம்ம இஷ் ஷ்டத்துக்கு எல்லாமே இருந்துக்லா
ஆமா ஆமா ஆமா நம்ப நம்பளோட இதுக்கு நம்ம இருந்துக்லா எல்லாமே வைக்கலா
ஆமா நம்ம இஷ்டத்துக்கு என் எல்லாமே பண்ணிக்லா ஆமா அந்த மாரி இருந்தா ரொம்ப கஷ்ட அது போய் நம்ம செட் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகு
ஆமா ஆமா ஆமா ஆமா அதான் நீங்க போ சொன்னீங்ளே போயிட்டீங்ளா அப்டின் கேட்ட
இல்ல இல்ல இன்னு போல
ம் போவீங்ளா இல் இங்கதா இருப்பீங்ளா
இல்ல ஸ்கூல் லீவ் வுடும்போது போய் பாக்கணு
ம் ம் ம்
அதுக்கப்றோ நமக்கு புடிச்சா இல் புடிச்சாதா இல்லன்னா இல்ல
இல்ல ஆ இப்போ சப்போஸ் நீங்க அங்க போனா கூடோ பசங்கல்லா எங்க படிக்க வெக்
ஆமா இங்கதா படிக்க வெக்கணு நம்மப்போ அங்க போயிட்டு பசங்கல்லா இங்கயிருந்தா கஷ்டோல்ல
ஆமா
அ அதனால பாக்கனு இப்போ முடிவு இன்னு ஒன்னு ஆகல
எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு வீட்டையே வாங்கிலா நாம கட்றதுக்கு
ஆமா வீடு வாங்கணுதா வீடு வாங்கற்து ஒரு சிலர் யோட எவ்ளோ பெரிய கனவு தெரியுமா
ஆமா உண்மதா
ட்டுறது வீடு வாங்கறது எல்லாமே ஒரு சிலர் இருக்றவுங்க இருக்றவங்களுக்கு அது என்னவோ இருக்கலா இல்லாதவங்களுக்கு அது ஒரு கனவு
ஆமா ஆமா
ம்
ஆசையாயிருக்கு அவுங்களுக்கெல்லா
ஆமா அவுங்களுக்கெல்லா சொந்த வீட்ல இருக்கணுன் ஒரே ஆசையாருக்கு ஆமா வீடு இருந்துகிட்டே நம்ம வீடு இருந்துகிட்டே நமக்கு கிளைமேட் செட் ஆகலட்டு போலன் சொல்றோ
ஆ அ ஆமா இருக்காங்க ஆமாமா
இன்னு ஒண்ணு முடிவு பண்ல
எப்டி ஸ்கூல்லா எப்டி அங்கக்கா சொட்ருலாமா போடுவாங்க
ஆமா ஸ்வெட்டர்ல்லா போடுவாங்க ஆமா வீட்டுக்கு வாச சல்லு நறைய இந்த ரோஜா செடி இந்த பூச்செடி எல்லா நறைய வெச்சிருந்தீங்ளே இப்ப வீடு கட்னதுக்கு அப்றோ என்னாச்சு அந்த செடி எல்லா
வெச்சிருக்கோந்தா இப்பயு வெச்சிர்கோ அதெல்லா எடுத்து புடுங்கி வேற ஒரு எடத்துல வெச்சிருக்கோ இப்ப மறுபடியு அது எல் இல்ல இல்ல நல்லாதா இருக் கு நல்லாதா இருக்கு அது அது வந்து மழை டைம்ல புடுங்கி வெச்சதுனால அது கொஞ்சோ நல்லா இருக்கு எல்லாமே ரோஸ் செடிதான்க்கா சூப்பரா தா இருக்கு எல்லாமே ஒரு ஒரு கலரு
ஓ அப்படியா இப்ப வீட்ல இப்ப கட்ன வீட்ல வந்து அதுக்கெல்லா எடோ இருக்கா
வந்து ஆ எடோ இருக் கு ஜாடியிலதா எத்துனு வந்து மறுபுடியு வைக்கனு எல்லாமே வெச்சிருக்கு மாதுளோ சாத் துக்குடி அந்த எல்லாமே மரமா ஆயிச்சு இப்ப ஓரளவுக்கு
மரமே ஆயிர்ச்சா
ஆமா ஆமா அதெல்லா வெச்சு மரமாவே ஆகுது நாட்டு நெல்லிக்கா அது எல்லாமே இருக்கு இப்ப கொஞ்சோ ஆ ஆமா சப்போட்டா மரோ இருந்துச்சுக்கா வீட்ல அது காயே காய்க் கவேயில்ல அது இன்னானே தெர்ல தென்னமரோ ஐட்டுக்கு வளந்துச்சு ஆனா அது காய் காய்க்கவே இல்ல அது ஏனே தெர்ல
தெர்ல அதுக்கு உரோ கம்மியா இருந்துருக்கு நனைக்கற கொஞ்சோ உரோ ஏதாச்சு வாங்கிட்டு வந்து
தெர்லங்க தண்ணிலா நல்லாதா இருக்கு எல்லாமே நல்லாதா இருக்கு ஆனா அது காயு வெக்கவே இல்ல வைக்கும் எங்கோ சில எடத்துல வைக்கு அவ்ளோதா கொட்டிக்கு
நாங்க நாங்க எங்க வீட்ல வந்து கொய்யா மரோ வச்சிருந்தோ அப்புறோ எலுமிச்சம்பழோ ஸ்ட்ராபெரி எல்லாமே வச்சிருந்தோ எல் எல்லாமே இருக்கு இங்க எடோ இல்ல பா த்துறத்துல தா வச்சு வளத்தி எலுச்சம்பழம் மரோ வந்து நல்ல பெருசா வளர்ந்துருச்சு சேரி கொண்டு போய் எங்காவது மண்ணுல பொதச்சு வைக்கலான் நெனச்சிட்ருக்கும் போது ஆடு வந்து எல்லாமே சாப் ஆமா ம் ஆடு வந்து எல்லாமே சாப்ட்டுருச்சு
ஆடுல்லா வளர்க்கறாங்க அந்த ஏரியால
அந்த ஆடெல்லா வள த்றாங்க நறைய ஆடு வளர்த்தறாங்க இப்ப ரோட்ல மேய்றதுக் உட்றாங்கல்ல அது வந்து
ஆமா ஆமா அது வந்து சாப்ட்ரு ஆ எப்டி ஸ்டராபெரி எல்லா எப்டி கொடியா
ஸ்டா இல்ல இல்ல ஸ்ட்ராபெரி வந்து செடி சின்ன சின்ன செடி கீழ இப்ப நம்ம ஸ்ட்ராபெரி பொறிக்கணுனா மா கீழ இருந்துச்னா கீழ குனுஞ்சுதா பொறிக்கணு மேல பெருசால வளராது ம் ம் கொ கொடியில்ல செடிதா கொடியில்ல செடி தா அது ம் செடிதா ஆனா வளரு சின்ன சின்ன பழோ தான
அந்த சிவப்பு கலர்ல இருக்கும் மோதே பறிக்கணுமா இல்ல காயா இருக்கும் போது பறிக்கணுமா
இல்ல ஒரு பச்சையு செவப்பு கலந்த மாரி வரு அப் இப்பதா பொறிக்கணு ரொம்ப செகப்பா வளர்ந்து போ வளந்து பொறிக்க கூடாது அப்ப ரொம்ப கனிஞ்ச மாரி ஆயிரு ஆமா ஆமா ரொம்ப இதா பண்ண கூடாது
பரவால்ல ஆனா எங்க ஏரியாக்குல்லா ஸ்டாபெரிலா செட்
சூடா இருக்கும் போது ஸ்ட்ராபெரி வளரு இப்ப குளிரான கிளைமெட்ல வந்து ஸ்ட்ராபெரி வந்து கருகீரு வளராது ஆமா
அப்ப சூடா இரு ஆ ஆ சூட்ல தா வளரு ஸ்ட்ராபெரி அ
மா இப்ப ஸ்ட்ராபெரி வளத்துற எடொ எங்க வீட்டுக்கு மேல இருக்கு நொறைய ஃபார்ம் மாரி வச்சு த்துறாங்க அந் அந்த அதுக்குள்ள போனா ஃபுல்லா சூடா தா இருக்கு நம்ம வந்து ஃபுல்லா அப்டியே சூடா இருக்கு அதுக்குள்ள போனாலே அப்ப சூடா இருக்கு போது தா அது வளரு பனி காலொலா வந்துச்சுன்னா கருகிரு வளராது
அப்புடியா அதுக்கு ஒரு சீசன்ல அங்க
ஆமா அதுவு வேல அங்கயு நெறைய வேல செஞ்சு இப்ப வெளிநாட்டுங்களுக்கெல்லா இப்ப எடுத்துட் போறாங்க அது ஜாம் செய்றாதுக்கு கேக் செய்யற்துக்கு அந்த மாரி ஆமா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்றாங்க
எப்பமே வச்சு வளக்கறாங்க ஸ்ட்ராபெரிய
ஆமா வளத்தி அங்க ஆளுங்கள நூறு பேருக்கு மேல வேல
வேல செய்றாங்க ஆ ஆ ஆமா நீங்களா வாங்குறீங்ளா போயிட்டு ஸ்ட்ராபெரி
போ அ போனா வாங்கிக்லா இப்ப நா அங்க வேல செய்வாங்கல நம்ம வீட் பக்கத்ல இருக்கவுங்கல்லா அவுங்கள்ட்ட சொல்லிவிட்டா கெடைக்கு
போ எடு
எட்த்துட்டு வருவாங்க ஆமா நல்ல இப்ப ஃபஸ்ட்டு கிரேடு ரெ செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடு அந்த மாரி இருக்கு நம்ம ஃபஸ்ட் கிரேடு வேணுனா கொஞ்ச ச வெல நம்ம வெல எப்டியோ அந்த அளவுக்கு பாத்
அதுக்கு வா எட்த்துட்டு வருவாங்க ஆ எப்புடி ஃபஸ்ட் கிரேட்னா பெருசா இருக்கு குமா சின்னதா இருக்குமா
நல்ல பெருசாவே இருக்கு நல்ல இனிப்பு நல்ல ச ஒரு இனிப்பு ச ஆ சேரிம்மா
ம்